ணக்கம்
எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லா இருக்க தோழி
சாப்ட்டாச்சு சாப்ட்டாச்சு தோழி நீங்க சாப்ட்டீங்களா
நா இனிதா தோழி சாப்டுணு
ம் இன்னிக்கு என்ன சமையல்
வந்து ரைஸும் சாம்பாரு எஃகு சாப்புடுற தோழி
சரிங்க சரிங்க தோழி
உங்க வீட்டுல என்ன சமையல்
இன்னிக்கு தயிர் சாத தோழி
ஆமா தயிர் சாப்பாடு உருளக்கிழங்கு பொரியல்
சேர் சேரி தோழி
ஆ வெயிலுக்கு கொஞ்ச அ உடம்பு ஹீட் ஆறதுனால தயிர் சாப்பாடு செய்யலாம்னு சொல்லிட்டு தயிர் சாப்பாடு செஞ்ச தோழி
ஓ ஓ
உங்களுக்கு திருமண ஆயிடுச்சா சும்மாதா இருக்க தோழி
ம்
உங்களுக்கு திருமண ஆயிடுச்சுங்களா
என்ன தோழி
உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்களா
இல்ல தோழி உங்களுக்கு
ஆயிடுச்சு தோழி ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க
ஓ சேரி தோழி தோழி
புரில
தோழி
ஹலோ
தோழி
அஹ் சரியா கேக்கல தோழி
சின்ன பிள்ளயலா தோழி
ஆம் இல்ல பெரிய பாப்பா ஒன்னாவது படிக்கிறா
அ
சின்ன பாப்பா பால்வாடி போறோம் மூணு வயசு ஆக போகுது சின்ன கொழந்தைக்கு
ஓ சேரி தோழி சேரி
நீங்க படிச்சுட்டு இருக்கீங்களா
ஆமா தோழி இப்பதா செகண்ட் இயர் படிக்க
ஓ சரிங் சரிங் தோழி நல்லா படிங்க தோழி
நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
நான் பி எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்க தோழி
ம் சரி தோழி
ம் நல்லா படிங்க தோழி
அ சேரி தோழி
ஏன்னா இப்ப இந்த காலத்துல பாத்தீங்கன்னா படிச்சாதா நாங்க படிச்சு புரோஜன இல்லாம வீட்ல இருக்கோ நீங்க படிச்சு நல்ல ஒரு வேலைக் போகணு தோழி
ஆமா தோழி இந்த காலத்ல படிச்சாதா உண்டு தோழி
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா படிக்கணு அதோ அத நம்ப ஏனோ தணோன்னு படிச்சேல்ல தோழி நல்லா படிக்கணு தோழி இப்பதா நா நம்ம நமக்கான வா வாய்ப்பு வரும் எல்லாத்துலயுமே ம்
மேற்படிப்பு படிப்பிங்களா தோழி
ஆமா தோழி இத முடிச்சுட்டா அடுத்தது எம் எஸ்சி போடுணும்னு இருக்கே தோழி
ஒ சரிங் சரிங்
அது முடிக்காது ரெண்டு வருஷோ முடிச்சுட்டு அப்பறோ வேலைக்கு தேடணுன்னு இருக்கே தோழி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி ம் நல்லா படிங்க தோழி இந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகளா இருந்தா நல்லா படிக்கணு நல்லா படிச்சி உங்களுக்குன்னு ஒரு வேல தேடிக்கிட்டா அதுக்கப்றோ நம் நம்ம உங்களுக்கு தேவையானதா இருக்கட்டு எல்லாமே நம்பளே செஞ்சுக்கலா தோழி
ஆமா தோழி அதுவும் கரெக்டு தா
ம் அது எல்லாத்துக்கு கணவரையே எதிர்ப்பாக்கணு அவசியோ இல்ல
ஆமா தோழி நம்ம கையில நமக்குன்னு இருக்குணும்ல தோழி
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா கொழந்தைங்களுக்கு நம் நீங்க நல்லா படிச்சீங்கன்னா கொழந்தைங்களுக்கு நம்ப ஒரு எடுத்துக்காட்டா இருக்கலா உங்க கொழந்தைங்களுக்கு நீங்க ஒரு எடுத்துக்காட்ட இருக்கலா நல்லா கொழந்தைங்களு நம்பள பாத்து படிப்பாங்க ம் ம் சமையலா செய்வீங்களா இல்ல அம்மா செய்வாங்களா
அம்மதா தோழி செய்வோ நைட்டு டிஃபன் அந்த மாதிரி இதுதா நா செய்வே தோழி
ஒ சரிங்க கொஞ்சோ கொஞ்சோ சமைக்கவும் கத்துக்கோங்க
ஆமா தோழி இனிதா கத்துக்கணு லீவ் ஏதாவது வந்தா கத்துக்கணு தோழி
ஏன்னா பாத்தீங்க நான் எப்டி இருந்தாலு நம்ம இன்னொருத்தர் வீட்டுக்கு போற போக போறவங்கதான்
ஆமா தோழி சமைக்க கத்துகணு
அ எல்லாத்துலயு நம்ம பெஸ்டா இருக்கணு அப்பதா யாரும் ஒன்னு சொல்ல மாட்டாங்க ச அ சமையலு கொஞ்சோ சமையலு கொஞ்சோ கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்பறோ போற எடத்துல கொஞ்சி எல்லாத்துக்கு கொஞ்சோ சுலபமா இருக்கு
ம் நமக்கு தெரியுமா
புரியல தோழி
ஒ
சரியா புரியல
உங்களுக்கு சமைக்க தெரியுமா தோழி
அ இல்லக்கா காலேஜ் படிக்கும் போது படிக்கிறதுல இருந்து கொஞ்சோ கொஞ்சோ கத்துக்கிட்டே
அ
இப்போ நல்ல சமைப் பேன் தோழி
உங்களுக்கு ரொம்ப புடிச்சா ஃபுட்டுனா எது
புடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா வெளில சாப்பிடும் போது சிக்கன் ரைஸ் சாப்பறது
ம்
வீட்லன்னு பாத்தீங்கன்னா தோசைதான் புடிக்கும் தோழி
சரி
ஆமா
தோசைக்கு எது வைப்பீங்க சாம்பாரா
வேர்க் கடல சட்னி
உ ரெசிபி சொல்ல முடியுமா தோழி
வேர்கல்ல சட்னிக்குங்ளா
ம்
அது அது ஒண்ணும் பிரமாதம் இல்ல தோழி வேணா நா சிம்ப்பிளா தான் செய்வேன்
ஆ
வேர்கல்லய வறுத்துக்கணும் வறுத்துக்கிட்டு தோல் நீக்கி எடுத்துக்கிறோ
ம்
அதுக்க அந்த வேர்க்கடலையிலயே ஒ ஒரு மூணு நாள் பல்லு பூண்டு போடணும் அதே மாதிரி காஞ்ச மொளகா காரத்துக்கு ஏ ஒரு மூணு நாள் காஞ்சி மொளகா் போடணும் உப்பு தேவைக்க உப்ப கொஞ்சம் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுக்கனு
இப்படி ஊற வச்சா போடணும் தோழி
ஆமா ஊற வச்சு போட்டா மிக்சியில போடும் போது டக்குன்னு அற படும்
ம்
அப்படியே நேரா நம்ம எட்த்து ஜார்ல போடும் போது பாத்தீங்கன்னா அது அப்படி அப்படியே தெரியும் டக்குன்னு அரப்படாது அது ஜார்லயே ஒட்டிக்கும் அதுவே நம்ப புளிய கொஞ்சம் நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி புளிய ஊற வச்சுட்டு அந்த தண்ணி அப்படியே புளி தண்ணி அப்படியே ஊத்திக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களே ஒரு வோரம் அரைச்சுட்டுமா அதுக்கப்புறம் அவ்வளோதான் தோழி நல்லா மையா அ அச்சிட்டு தாளிப்புக்கு எண்ணெய் ஊத்தி கடுவு போட்டு கருவேப்பல போட்டா போதும் தோழி சட்னி ரெடியாயிடும் ட்ரை பண்ணிங்க பாருங்க தோழி
ஓகே தோழி
நீங்க என்ன செஞ்சீங்க ஆ சொல்லுங்க தோழி புரியல தோழி
நான் இன்னைக்கு டிஃபன்லாம் எதுவுமே செய்யலைங்க
டிஃபன்ன்னா நான் இட்லி தோசை மட்டும் தான் தோழி
இட்லி தோசை சப்பாத்தி பூரி அந்த மாதிரிதான் இடியாப்பம் அந்த மாதிரில்லாம் செய்யறது இல்ல
ஆ
இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஆ அவ்ளோதா தோழி எப்ப உப்புமா சேமியா அந்த மாரி மத்தபடி வித்தியாசமால்லா எது சமைக்கறதில்ல தோழி உங்க வீட்ல எப்டி தோழி
எங்க வீட்ல வந்து ம் நைட்டு வந்து டின்னருக் வந்து மோஸ்ட்டா வந்து சப்பாத்தி போடுவோ தோழி
ஓ சரிங் சரிங் தோழி
சப்பாத்தி போடுவோ செல டைம் வந்து வீட்ல வந்து மாவரச்சு வெச்சிருந்தா தோச இல்லனா இட்லி ஊத்துவோ இட்லி மோஸ்ட்டா ஊத்தம் ஊத்த மாட்டோ தோச தா தோழி சுடுவோ
சரிங் சரிங் தோழி
இல்லட்டா மத்த அந்த பாலாட உண்பீங்ளா தோழி
ஆமா
அ அது செய்வோ தோழி
சரிங் தோழி எப்டி செய்வீங்க அது
பாலாட பாலாட எப்டி செய்வோ தெர்லயே தோழி
எ நானு இதுவரைக்கு கேள்விப்பட்டதே இல்ல அதுனால் தா கேக்கறே
எங்க வீட்ல அம்மா தா தோழி மாவரைக்கு அ சுட்றது மட்டுந்தா நா சுடுவே
பா ஆப்பம் ஆப்பம் சொல்றீங்ளா அந்த மாரிங்ளா ஓ சரி சரி சரிங் சரிங் சரி
அ இடிய ஆப்பம் வேற இங்க பாலாட வேற தோழி பாலாட வந்து எப்பிட்னா பேப்பரு மாதிரி இருக்கு தோழி
ஓ சரிங் நானு இது வரைக்கு கேள்விப்பட்டதே இல்ல தோழி
ரிங்
கா இன்னோரு முற எப்பயாவ்து இந்த ரெசிப்பிய சொல்லுங்க தோழி அம்மா கிட்ட
ம் ஆ ஓகே தோழி கண்டிப்பா கேட்டு சொல்றே தோழி
ஆ கண்டிப்பா சொல்லுங்க ஏனா இது நா கேள்விப்படாத பேரு பாலாடன் சொன்னோன்னே நானு நம்ப பாலுக்கு மேல ஏடு வரு இல்லைங்ளா அ நானு அது வெச்சு எதோ செய்வாங்க அப்டின் நா நென ச்சிகிட்ட தோழி
அப்டி இல்ல தோழி இது வந்து தோசைக்கு மாவு அரைக்கிறோம்ல அந்த மாதிரிதா அரைப்பாங்க தோழி ஆனா செரியா தெரில தோழி எப்டி பண்ணனுன்னு நா கேட்டு சொல்றே தோழி
கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க ட்ரை பண்ணி பாக் கலா எப்டி இருக்குதுன் உங் ஊர் சைடு வித்யாசமா இருக்கு தோழி
ஆமா தோழி இங்க வித்யாசமா சாப்பாடு நைட்டுக்கு சாப்பாடு செய்வாங்க தோழி ம் இடியாப்பமு பண்ணுவோ தோழி நாங்க அவ்வளவா என்னைக்காது ஒரு நாள் தா இடியாப்போ செய்வோ தோழி ஏனா அது க்கு வேல கொஞ்சோ நெறைய இருக்கற மாரி இருக்கு தோழி
ஓ அப்டிங்ளா ஆமா அது நம்ம அந்த பிழியிறதே கொஞ்சோ கஷ்டமாருக்கு
ஆமா தோழி கை
ஆமா ம் நம்ப வீட்ல ஒரு நாலு பேர் இருந்தா அந்த நால் பேருக்கு அவ்ளோ ஏத்த மாரி பிழியின்னா கொஞ்சோ ரொம்ப கஷ்டமாருக்கு கை வலிக் கு அத் ம் அதுக்கேத்த மாரி கொழம்பு இடியாப் பத்துக்கு ஏத்த மாரி கொழம்பு வெக்கணு இடியாப்பத்துக்கு என்ன கொழம்பு வெப்பாங்க தோழி
இடியாபத்துக்கு வந்து இங்க வந்து இந்த சிக்கன் கொழம்பு வெப்பேந் தோழி இல்லட்டா கடல கொழம்பு அந்த மாரி வெப்பேந் தோழி நீங்க அங்க எங்க வெப்பீங்க
இடியாப்பமே நா இது வரிக்கு இடியாப்பமே செஞ்சது கெடயாது இடியாப்போ அது வெளில இடியாப்போ ஆ கே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவு குடுப்பாங்கல்ல அது அப்பிடிதா வாய்ன்ட் வந்து சாப் பறது அப்டி இல்லன்னா வெளியல இடியாப்போ குருமா அந்த மாரி இது வரிக்கு வீட்ல இடியாப்போ நா செஞ்சிதே இல்ல ஆ அது எப்டி செய்வாங்கனு கூட தெரியாது நா அது செஞ்சதில்ல ஆப்போ அந்த மாரி செஞ்சிருக்கே
ஆ
இடியாப்பல்லா செஞ்சதில்லம்மா
செரி தோழி உங்களுடட கால நேரம் முடிவடைந்திட்டன மீண்டு அடுத்த காலையில் சந்திப்போம் தோழி நன்றி
ஆ நன்றி நன்றி